ஹலோ வணக்கம் தோழி தோழி
ஹலோ
அ நா பேசறது கேக்
அ இப்ப ஓகேவா
அ இப்ப ஓக்
தூரமா கேக்குது நீங்க பேஸ்றது ஹலோ இன்னு கொந்லீக் அப்படிதா கேக்குது இப்ப ஓகேவா பாருங்க நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
அ எனக்கு கேக்குது
ஓகே ஓகே ம்
அ இப்ப கேக்குதா தோழி
ஆ இப்ப நல்லாவே கேக்குது
இப்பவே கேக்குதா அ செர் செர் அ நல்லாயிருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லாருக்கே
அ நா கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த க யாருக்குமே கெடைக்கல அதனாலதா செரி என்ன பண்லானு யோசன பண்ணிக்கிட்டு இருந்த நல்ல வேல நீங்ளே கால் பண்ட்டீங்க
அப்படியா சில நேரத்துல நெட்ஒர்க் ரொம்ப இஷ்ஷுவா இருந்துச்சுன்னா போக மாட்டிங்குது
சி அதாவது காலின்றது முடிஞ்சு போச்சுன் சொல்றாங்க அதனால தா எனக்கு அது குள்ளயே முடிஞ்சிச்சி அப்டின்னு டவுட்டா இருக்
அப்படியா அது என்னன் தெரியல அது போல நெட்டுல ஆப் இஷ்னாலா அப்டிருக்கு போலருக்கு
ஓ செர் செர் செர் அத நா அதுக்குள்ளயே நம்ம முடிஸ்ட்டோ அப்டின்றக்க மார்க்குமோ அ நா வீட்ல தா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க
அ மேரேஜ் ஆயிடுச்சா நா ஒர்க் பண்ணீட்ருக்க
அ மேரேஜு
ஆ ம் ஆமா இல்ல இன்னு ஆகல எல்லா கேக்கறாங்க ஆ க்கு வயசாகிட்டே போது ஏ கல்யாணோ பண்ணாம இருக்கன்னு
ஓ அது ஆயிரோ டைட்டு ஆகட்டுங்க எதுக்குங்க அது வரைக்கு எ ஜாயே என்ஜாய்மெண்டா இருங்க எங்க பேச்லர் லைஃபே ஒரு என்ஜாய்மெண்ட்டான லைப் சோ நெஜமா அதல்லா மிஸ் பண்ணாதீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதுக்கப்பறோ தா ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்ர மாரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
அரேஞ்ச் மேரேஜா நீங்க
ஆமா ஏ
ஆ இல்லல்ல கேக்கறே
ம் நீ என்ன வெறுப்பா பேஸ் கரனாலயா எந்த மேரேஜ் பண்ணாலுமே தாங்க அப்படி தாங்க பேசுவ எந்த மேரேஜ் பண்ணாலுமே இப்டிதா பேசுவே
பண்ணாலு அதேதா அரேஞ்ச் பண்ணாலு அதேதா
ஆமா எல்லாமே கமிட்மெண்ட்குள்ளல்ல சிக்கிக்கிறோ
ம் ஆமா
ஆ கமிட்மெண்டு இல்லாத லைஃப்ன்னா பேச்சுலர் லைஃப் தா எந்த கமிட்மெண்ட்டு இல்ல ஜாலியா இருக்கலா
அப்டின்னு சொல்ல முடியாது
அதாவ்து கம்மி ஆஹா க அதாவது நம்மளுக்கு அது வேற வேற ஆ ஏங்க உங்களுக்கு கட்டாயமா காலையில எந்திரி க்கணு சமைக்கணு இந்த வர அந்த வர அத அத அந்த க அத அத அந்த கமிட்மெண்ட் எதும்மே இல்லல்ல
இப்பவு திட்டீட்டுதா இருக்காங்க அம்மா இன்னு படு த்த பாய சுருட்ட மாட்டியா நானே எல்லா பண்ட்டிட்ருக்கே நேத்திக் கூட திட்டீட்ருந்தாங்க
அ
நா பாட்டுக் எழுந்து போய்டுவே வந்து ஒரே திட்டு
அவளோதா நம்ம பாட்டுக் எந்திரிச்சமா போனமா வேலைய பாத்தமா முடி ச்சமா வந்துட்டு ஜாலியா இர்ந்துட்டுக்கலா அதாவ்து பண்ணுவோ வீட்ல எப்பயாவ்து ஒரு டைம் பண்ணுவோ டெய்லி கா இது கெடையாதுல்ல எனக்ல்லா எய்ட் இயர்ஸ் ஆய்ட்ச்சுங்க உங்ளுக்
டாயிருச்சா ம் சேரி சேர் ஆ ஆ ஓகே ஓகே அவ்ங்கள ஸ்கூல்ல சேத்தாதா பேரண்ட்டுக்கு ஒரு இது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவுங்களுக் ரொம்ப இதுதுன்னா அதா ஸ்கூல் போனாதா
ஆ ஆமா எங்க ஸ்கூலுக்கு போனா அடுத்த கமிட்மெண்ட் என்ன தெரிமா கொஞ்சோ அவுங்க ஸ்கூலுக்கு போற டைம் ஃப்ரீ கெடைக்கு வீட்டுக்கு வந்தோன்னே திரும்ப உக்கார வெக்கறதுக் கு நம்ம பாடா படுத்தணுங்க நம்ம பாடு பெரும்பாடா ஆய்டுங்க
என்ன படிக்கிறாங்க பாப்பா
பாப்பா தேடு ஸ்டாண்டட் படிக்கிறா ஆ அதா அப்டியே
செல்வ மகள் போட்ருகீங்ளா பாப்பாவுக்கு
ஆமாமா போட்ருகோ ஏனா போஸ்ட் ஆஃபீஸ்ல்ல அது இல்லாம இருக்க முடியுமாங்க நம்ம பசங்க படிச்சிட்டு முடிஸ் ட்டு வர்றப்ப எதா ஒரு சப்போட்டுக்கு ஒதவுல்ல கண்டிப்பா படிப்புக்கு ஒதவுல்லங்க வேற எதுக்கு இல்லயே
ம் படிப்புக்கு யார்கிட்டயு போய் நிக்க வேண்டா நம்ம காசே இருக்கு அப்டின் ஒரு தைரியமாருக்கு
இல்ல படிப்புக்கில்லனா அட்லீஸ்ட் மேரேஜுக்கு எதுக்காதுங்க ஒரு ரெண்டு இருக்குது ரெண்டுத மெய்ன் பண்ணிதாங்க இந்த இது யூஸ் ப இந்த இது பண்ணிக்கிட்ருக்கோ நெஜமா ஏனா உக்காந் உக்காந்து என்ன இது பண்ணாலுமே நடக்காது
ஆமா ஆமா கண்டிப்பா
எவ்ளோதா சேவிங்ஸ் பண்ணாலுமே எதுவ்மே செட்டாகா எப்பிட்ருந்தாலு செலவுதா ஆகு அதுக்கு அட்லீஸ் ட்டு இந்த மாரி மாச மாசோ போட்டு வெச்சாவாது அவுங்களுக்குன்னு ஃப்யூச்சருக்குன்னு ஒதவுமில்ல ஒன்னு மேரேஜுக்கு ஒதவிட்டு போது இல்லன்னா படிப்க்கு ஒதவிட்டு போது என்ன சாப்ட்டீங்க காலைல
புரில
காலைல என்ன சாப்ட்டீங்க
நானா காலைல எ ஃப்ரெண்டுக்கு மேரேஜு அதுனால போய்ட்டு ம் பொங்கல்
சேரி சேர் ஓ சேர் சேரி நானு இடியாப்பந்தா சாப் ட்டே ஆ ஓ
அதா எல்லாருக்கு மேரேஜ் ஆகி
இல்லங்க அதுதாங்க இப்ப ஆயிட்ருக்குல்ல வீட்ல மாப்ளய பாக்க சொல்லுங்க அடுத்தது த கமிட்மெண்ட்க்குள்ள வாங்க
ஏ அக்கா தா ரொம்ப ஆர்வமா இருக்கறா நா படுற கஷ்டோ அது நீ பட்டே ஆகணுன்னு ரொம்ப குறிக்கோளா இர்க்கற்து எங்க அக்கா தா
அது இல் இல்லங்க அது எல்லாருக்குமே தோணு அதாவ்து என்னனா யான் பெற்ற துன்பத்
அதே ஹதேதா அதே சேம் டைலாக்கு தா நீ இருக்கல்ல நீ எல்லா இந்த இப்ப பாத்துக்கறதுதா ஒனக்கு இருக்குடி இப்ப நாப் பாத்து ரசிப்பே அத அப் ப்டின் சொல்றப்பதா எனக்கு எனக்கு இது சு இத ஏண்டாப் பண்றோ அப்டின் சொல்லிட்டு ஒரு வெறுப்பு எனக்கே எனா அவுங்கப் பண்றதெலா நம பாக்குறோல்ல இக் எந்திரிக்கிறதுக் கொழந்தையப் பாத்துகிறது
உ
மேரேஜ்க்கு முனாடி வித்தியாசமா இருக்கு எங்க அக்கா இப்போ வந்து அப்டியே அவுக அதப் பராமரிக்கதே கெடையாது எல்லாங் கொழந்த ஹஸ்பண்ட் அவுங்களதையேப் பாக்கது செஃல்பா எதுவுமேக் கெடையாது
செஃல்ப் இருக்காது அதுவு நம்ம அந்த இதுலாம் மறந்துறா அதெல்லாம் மறந்துருணு செரியா அதாவ்து மே மேரேஜ் ஆயிர்ச்சுனா செல்ஃப மறந்துருணு செஃல்ப் இல்லாம இருக் கிறதாம்ப்பே அதுக்கப்புறதாங்க மேரேஜூ
அதுதா ரொம்ப பய எல்லாருமே பயம்படுத்துறீங்க அந்த மாரி இருக்கு
அ அதாவ்து அந்த இதுக்குள்ள அந்த ஒலகத்துக்குள்ளப் போய்ட்டோ வெச்சுக் கோங்க நம்மளயே நம்ம மறந்துன்னு இப்ப படத்துலலா சொல்லுவாங்கல்ல அந்த இந்த ஒலகத்துல ஃபோன யூஸ் பண்ணகூடாதுன்னு இப்பல்லா சொல்றாங்கல்ல அது மாரி இந்த ஒலகத்துகுள்ள வந்துட் த்தா நம்மள செஃல்ப வந்து மறந்துர்ணு நம்ளுக்கு தனி தனிச் சுதந்திரம் கெடையாது த ஓண்ட்டி தனி அதாவ்து ந நம்மளோட த
இல்லல்ல
ம்
என் ஏ ஓன் டிஷ்ஷன் அதாவ்து தனியா தனியா ஒரு டிஷ்ஷனே எடுக்கவே முடியாது
ஆ அது ரொம்ப உண்ம நம்ம எல்லாரையு சார்ந்தே இருக்குணு அது ரொம்பக் கொடும அது
கண்டிப்பா அப்பா வீட்ல இருக்கிறப்ப யாருகிட்டியேக் கேக்கணுமா நாலாக நா நாலா எங்க அப்பாட்ட சொல்லவே மாட்டே செஞ்சிட் ட்டு சொல்லுவே எங்க அப்பா ஒன்னு சொல்ல மாட்டாங்க இங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம எந்த வேலையு வாசல்லக் கால் வெக்கில்னாலு சொல்லிட்டு எடுத்து வெக்கணு அங்க நம்ம எல்லா எடத்துலியு சுத்திட்டு வந்த நா இங்கப் போயிட்டு வந்தே அங்கப் போயிட்டு வந்தே அப்டியாப்பா செரிப்பா அப்பஞ் சொல்லிருவாங்க இங்க ம் எங்கப் போன எதுக்குப் போன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அ நா இங்கப் ஃபங்ஷன் போகணு அப்டி அது யாரு என்ன அதுக்கு ஒரு ஆயிரக் கேள்வி வரு அந்தக் கேள்விக்கெல்லா அவுந்த அந்த டேஷுக்கெல்லா ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு கடைசிலப் போற இதேப் போய்டு போங்கடா நாப் போலா நா வீட்லியே இருந்துகிறே அந்த மாரி ஆய்டு தம்மா எனக்கு அவுங்க வேண்டவே
ப்டியேதா இருக்கு பாருங்களே எல்லாரு எல்லாருமே ஒரே மாரிதா இருக்காங்க எந்த ஒரு மாற்
இதே மாரிதாங்க ரீசன்ட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்குப் போனோங்க போறப்ப மேப்பு அந்த ஐயோ அந்தக் கொடுமிய ஏங் கேக்குறீங்க நம்முளுக்கு எடோந் தெரிஞ்சிருச்சி இந்த ஊருதான் தெரியுது அந்தவு அப் அதாவது பக்கத்து நம்ம இருக்கற ஏரியாலப் பக்கத்துல அங்க கல்யாணோ ரிசப்ஷன் வெச்சிருக்காங்க கல்யாணக்க ரெண் நாளைக் முன்னாடிவொன்ச்சே ரிசப்ஷனுக்கு வுட்டாங்க போறதுக்கு மேப்பபா வழித் தெரியுன் சொல்ட்டு போயிட்டோ கைல மேப்புக்கு ஃபோனப் போட்டாங்க சுத்து விடுதுங்க நல்லா சுத்தி விடுது இ அங்கப் போயி போறதுக்குப் போயேப் போறதுக்குப் பதலார் திட்டு வாங்குறே நீ இன்மே ஜென்மத்துக்கு நா வர்ல வெளிலியே வர்ல எனக்கு இந்த மேப்பு போட்ற வேலையே வேணா நா வர் இல்ல நீ சொல்லிட்ட
ஆ
போறதுக்கு மேப்பு தப்பா சொன்னா நீ இங்கே தெருமுக்குல இருந்த ம் அந்த மாரி தாங்க இருந்துச்சு ரோட்ட காமிக்குது இங்க லெஃப்ட் போ ரைட்டு போ சந்தக்குள்ள போ சொல்லுவா கடைசல சந்து முக்குல போய் நிக்கிறோ அது கடைசில பாத்தா மெயின் ரோட்லயு இருக்கு மெயின் ரோட்லேந்து கட்டாய் உள்ள போற மாறி எங்களுக்கு சுத்தி விட்டுருச்சு
அப்டியா
ஆம்மா அத பாக்குறப்போ நெஜமாவே ஐய்யயோ என்னடா நாங்க தா இப்டி போனோன்னு போயி அங்க எங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குது மேப்பு எல்லாரையு தா சுத்த விட்டுருச்சு அப்டின்னு அப்பற தா அவங்க மேப்ப நம்புறாங்க ஓ அப்டின்னா என் நம்ம ஒய்ஃப் தப்பு பண்ணல உனக்கு லைட்டா லெஃப்டா தெரியல சொல்றாங்க மேப்பு தா தப்பு பண்ணி இருக்குன்றத அப் தா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த முக்கக்குள்ள வந்து நிப்பாட்டியே நீ ரூட் பாக்க சொன்ன உன்ன இங்க நம்ம என்னமோ தப்பு‌ பண்ற மாறி நா சொ சொல்ல அதுதா லெஃப்ட் போ சொன்னுச்சு ரைட் போ சொன்னுச்சி நா என்ன பண்ண சென்டர்ல போங்கன்னு சொன்னே நம்ம இவுங்க நம்ம என்னமோ சொன்ன மாறி ஐயோ கடவுளே என்னது அங்க போனா அவங்க எல்லா சொன்ன பெறகு தா நம்புறாங்க நம்ம சொன்ன எங்கெங்க கேக்குறாங்க
அது உண்ம தா நம்ம மத்தவ சொல்லு போது தா நம்புவாங்க ஓஹோ இது இப்டி அது அப்டி போல இருக்
அ அவங்க போறப்ப ஆனா சுத் அது சுத்தவே தேவையில்ல மெயின்லயே இருக் மெயின் ரோட்லயே மேலாப்ல இருக்கு மண்டபோ எங்கங்க உள்ள போய் ஒரு அர மணி நேரமோ ஒரு மணி நேரமோ சுத்தி சுத்தி பாத்துட்டு கடைசில போறப்பலா ஆட்டோ கார்ட கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு போயிட்டு ச் அதாவது அ நேரா போனா அங்க இருக்கு ஆனா இது ஒரு சுத்து சுத்தி அந்த பா சேப் இருக்குல அந்த மாறி போய் சுத்தி வந்தோ
அப்டியா
தலைய சுத்தி மூக்க தொட்ற மாறி வந்தோ தெருக்குள்ளலா அப்டியே தெருக் குள்ள போனா கூட பிரச்சன கெடையாது கரெக்டான ரூட்ட காமிக்கணுமுல்ல அதுவு தப்பு
ஆ
அதுவு தப்பான ரூட்ட சொன்னது எப்டியோ போய் சேர்ந்துட்டு அங்க இது பண்ட்டு திரும்ப ரிட் ரிட்டர்ன் வரப்ப பாத்தா மெயின் ரோட்லயே இருக்கு எங்க சுத்துனோ எந்த இதுல கட் இதே வழியிலதானே வந்தா இதுக்கு இப்டியே வந்துட்டு போயிருக்கலா எனக்கு என்ன தெரியு மேப்பு மேப்பு சொன்னது நாற்பூரு எடோ தெரியாது மேப்ல போட்டு போயிட்டோ
அப்டின்னா அங்க என்ன இது இருந்தாலு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே கேக்குற மாறி இருக்கு
ஆமா ஆமா ஆமா
ம்
ம்
அப்டிதா தோழி போச்சு ஐயோ இந்த அனுபவோ எல்லா என்னால மறக்கவே முடியாது எப்பாடா நெஜமாவே வெளியில போணும்னு நெனச்சாலே அந்த அதுதா ஞாபகோ வருது
ஏதோ மேரேஜ் லைஃப் வந்து இப்டிதா இரு க்குனு ஒரு செட்டே பண்ணிட்டாங்க இப்டி போனா இப்டித்தா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு
ஆமா நம்ம திட்டு வாங்கறதுக்கு ரெடியா இருக்கணு க்கே அதாவது கேள்விலா கேட்க கூடாதுங்க கேள்வி கேக்குறபிடத்துல பதில் சொல்ற இடத்து த்துல நம்ம நல்ல பொண்ணு எந்த கேள்வி பதில் சொல்லணு கோவப்பட்டு என்ன இது பண்ணாலு அமைதியா இருந்துக்கணு வாங்கிக்கணு நறைய வாங்கறதுக்கு பழகிக்கணு நெரு நெறைய பொறும வேணுங்க எதுத்து கேள்வி கேட்டா கைகளப்பா வந்து நிக்கு அதுல ரெண்டு பேர் ரெண்டு சைடும் அடிதடி ஆயிடும் எல்லா பிரச்சனையு அதுக்கு அந்த இடத்துல பேசாம
ம்
ஆமா அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசினா அமைதியாக சாஃப்ட் ஆயிடுவன் எல்லா கோவலா குறைஞ்சிடும் அவ்ளொதான் இதுதா ஆனா நம்மளுக்கு அந்த டெக் துல கோவம்வரதா செய்யும் எல்லா டைமு பாசிட்டிவா இருக்காது இல்ல
ஆமா
எல்லா டைமு பொறுமையா போ முடியாதுல்ல சில டைம் எதுக்கவு செய்யலா எது அந்த ட்ல அவங்க சைலண்டா போகணு அது பண்ண மாட்டாங்க தோழி கால் முடிய போது கட் பண்ணிட்டு அடுத் வாய்ப்பு கிடைச்சா கால் பண்ணுங்க தோழி நா இல்லன்ன நா கால் பண்ற தோழி
ம் ஆ ஓகே ஓகே சிஸ்டர் ஆ ஓகே